அத் தோ சும்மாதாக்கா தூங்கனோ தூங்கலாமா யோசிச்சுட்டு காலைல இருந்து வெட்டியா வேல பாத்துன்னு இருக்கே போர் அடிக்குது ரீல்ஸே பாத்துன்னு இருக்க உக்காந்து
அது வேல இல்லாம இருந்தா அப்டித்தா தோனு என்ன பண்றதுக்க
அதுதா வேல இருக்குக்கா வீடுல்லா கிளீன் பண்ணி இப்பவுமே பத்து மணிக்குலா பத்து மணிக்கிளீன் பண்ணி முடிச்சு இப்தா ஃபோனே பாப்பே இன்னைக்கு பன்னெண்டு மணி வெரிக்கு பதினோரு மணிகு தா ஸ்டார்ட்டே பண்ண ஃபுல்லா ஆ ரீல்ஸ் பாத்துட்டு அப்றோதா வேலையே பாத்தனே
அப்டியா செரி செரி அது வேற ஏதாது ஏதா கோர்ஸ் ஏதா பண்ண வேண்டியதானே நீ சைட்ல இல்ல வீட்ல இருந்தே டைம் ஏதது யூட்டிலைஸ் பண்றதுக்கு வேற ஏதாது படிக்கிறதுக்கு அந்த மாரி ஏதாது
அதுதா பாக்கணும்கா பாத்துட்டு இருக்கு என்ன பண்றது அப்டின் சொல்லிட்டு அத தா சொல்லியிருந்தல அந்த பேக்கிங் கிளாஸ்ஸு அந்த மாரி போலா அப்டின்டு அத என் ஃப்ரெண்டு சேத்து விட்டா அதா போலா அப்டி சொல்ட்டு போறோ அவ்ளோ நானு தா ஒரே காமெடி பண்றாங்க போய்ட்டு நானு அங்க இருக்குங்கள வந் ஆமா அங்க இருக்குங்களா வந்து செஃப் செஃப்னா பேக்கிங்லா நல்லா பண்ணியிருக்கோமா அவங்களுக்கு அத கேக் பத் த்தி எல்லாமே தெரியு அந்த கேக் அடிக்கிறது கேக்குக்கு என்ன போ எனக்கு வந்து கேக் கு மைதா போடுவாங்கன்னு அங்க போய் தா தெரியுமே அவங்களுக் எல்லாமே வெரைட்டி தெரியு எனக்கு அந்த பேர்ல நா சாப்பிடறது கேக் கேக் தவர வேற எது எனக் தெரி ரியாது என கூட்டு போய் அங்க சேத்து விட்டு நீ பாரு பாருனா அதுக் அப்றோ என் ஃப்ரெண்ட் அவளுக்கு அது தெரியு ஆனா பட் நா கத்துக்கிட்டே போன போய்ட்டு ஃபஸ்ட் டேவே என்ன ஆச்சு அந்த பிளண்டர் இருக்குல அந்த பிளண்டர் எனக் ஆன் பண்ண கூட தெர்ல இத பாத்துட்டு ஒருத்தவங்க சிரிச்சிட்டாங்க இட்ஸ் ஓகே இன்னா பண்ண முடியு தெர்லனு சொல்ட்டு நா அப்றோ அதுக் அப்றோ கத்துகிட்டு நல்லா கத் பண்ணே அதுக் அப்றோ நல்லா பண்ண மீன்ஸ் அப்ப நெறிய சொதப்பனே ஒர் ஒரு நா வீ ட்ல மாவு சப்பாத்தி மாவு பேசஞ்சிருக்கே ஆனா அது உருட்டி உருட்டினது கூட இல்ல அங்க போய் குக்கீஸ்க்கு அத உருட்டி கட் ட் பண்ணு கியூப்ஸ் கியூப்ஸா அது உருட்னா எனக்கு உருட்டவு வர்ல நா என்ன பண்றது நறை சொதப்ற ஓகே அப்டின்ட்டு போச்சு
உம் சேகரி ஆனா வந்து அதனால நெறிய பேர் இப்ப அந்த மாரில்லா பண்றாங்கப்பா ஆஹ் ஏன் ரிலேஷன்ல நெறைய பேர் வந்துல நீ சொன்ன மாரி இந்த மாரி வீட்லே வந்து கேக் எல்லா செஞ்சல ஆர் டர்லா புடிச்சு ஆன்லைன்ல இது பண்ணி சேல்ஸ் பண்றாங்க நல்ல இன்கம் அர்ன் பண்றாங்க அனா அந்த இதுல
ஆமா இப்போ வந்து எல்லாமே ஒண்ணு ஒருத்தவங்கிட்ட வேலைக்கு போறத்துலா வந்து எப்டி சொல்றது அஹ் ரொம்ப கஷ்டோ அதுக்கு வந்து பிசினஸ் பண்ட்டு போயிறலா பிசினஸ்சுமே கஷ்டோ தா கா ஆ அனா லைஃப் லாங் பிஸ்னஸ்ல நீங்க அச்சீவ் பண்ணீட்டிங்னா உங்கள பிஸ்னஸ் கை விடாதுல்ல
ஆமா ஆமா அதுவு கரெக்ட் தா பட் ஆனா வந்து ஸ்டாடிங்ல கொஞ்சோ இதுவா இருந்தாலு அது பிக்கப் பண்ணி கொஞ்சோ நல்ல நல்ல நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நல்லா இதுவாயிட்டன்னா அதுக்கப்பறோ வந்து அந்த இன்கம் அப்டியே ப்ரோசீட் ஆயிட்டே இருக்கு நம் நமக்கு அது பண்ண பண்ண வந்துட்டே இருக்கு
அதுதா அதுதா அதனாலதா சேரி ஓகே சும்மா இருக்கறதுக்கு எதன்னா கத்துக்கலா அடின்ட்டுதா பாக்கலா கடவுள் என்ன வழி விட்றாரோ
அதுவு நல்லது தா ஆனா இந்த மாரிதா இப்ப நெறிய பேர் பண்றாங்க ஆனா பேக்கிங் எது நா வந்து வீட்ல பண்ணுவ நா வந்து வீட்ல கேக் கெல்லா பண்ணிருக்க ஓகேவா இந்த குக்கர்ல அந்த மாரிலா பண்ணிருக்க நார்மலா அந்த கேக்கு அதெல்லா பண்ணிருக்க எல்லா வாங்கி கூட வச்சிருக்க அந்த என்ன சொல்றதுக்கு அந்த ஷேப் அந்த கேக் ஒட அந்த மோல்டு அந்த இது பாக் இது அதெல்லா வாங்கி வச்சுருகே ஆனா நா அதுக்கப்றோ பண்ணவே இல்ல பட் என்கிட்ட அந்த இது இல்ல நீ சொன்னல அந்த பேக்கிங் டோஸ் அந்த இது
அஹ் ஆமா ஆமா ஆமா
டிங் பண்ற அந்த இது அது இல்ல ஏகிட்ட அந்த பெலண்டர் எஸ் அந்த பெலண்டர் எ கிட்ட இல்ல அதனால சேரி ஓகே சேரி ஆனா வந்து சொன்ன மாரி அதெல்லா வந்து கரெக்டா கான்சேட் பண்ணி நல்லா பண்ணு சொதப்பிட்டேன்னா அது வந்து ஒரு மாரி இதுவாயிருல்ல
ஆமா எல்லாமே மெஷர்மெண்ட் தா மெஷர்மெண்ட் ஒரு துளி கூட மாற கூடாது அப்டி சொன்னாங்க எல்லாமே மெஷர்மெண்ட் தா
ஓகே ஓகே ஆஹ் ஆஹ் பிஸ்கேட்ஸ் அதுவு சொல்லி தந்தாங்களா
குக்கீஸ் எல்லாமே இப்பதா வந்து குக்கீஸ் போயிருக்கு அதுக்கப்பறோ பப்ஸ்சு அதெல்லா வரு கொஞ்சோகொஞ்சமாதா
உஹும் பரவால்ல பரவால அதெல்லா செஞ்சுட்டு நீங்களே சாப்புடுவீங்களா
ஆஹ் குடுப்பாங்க அதெல்லா குடுப்பாங்க
டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலா நல்லா இருக்கா என்
ஆமா நம்மளுக்கு சில பேருக்கு வந்து அத சாப்ட்டுருக்க மாட்டாங்கல்ல அதனால உங்க இதோட டேஸ்ட்டு காட்னா தான அவுங்களுக்கு செய்யு போது ஓகே இந்த டேஸ்ட் இப்டிதா இருக்கு நம்மளுக்கு தெரியும்ல
ஆமா கண்டிப்பா அப்பதா அந்த ஆமா கரெக்டா வந்திருக்கான்னு சொல்லி தெரியு நீ பண்ணம்போது அதே ஸ்டெப் ஃபா லோ பண்ணிருக்கேன்னு
ஆஹ் ஆமா கொஞ்சோ டேஸ்ட்ல கொஞ்சோ டிஃப்ரென்ஸ் இருக்கு முன்ன பின்ன இருக்கு அதனால சாப்ட குடுப்பாங்க கண்டிப்பா எல்லாமே நம்மளுக்கு தா எனக்கு ஸ்வீட்டே புடிக்காது கொஞ்சத்து தா ஸ்வீட்டே சாப்ட மாட்ட எல்லாத்திலேயு ஒரு ஒரு ஸ்பூன் சாப்ட்டு அப்டே வச்சுருவே
சேரி ச பரவால நா தா ஆமா செலருக்கு நீ சொன்ன மாரி புடிக்காது எனக்கு ஸ்வீட் அவ்ளோ புடிக்காது நானு கார வகைகள் அதெல்லா சாப்டுவ புளிப்போய அவ்ளோ எனக்கு புடிக் காது மாங்கா மட்டு எப்பயாது அப்டி சாப்டுவ மத்தபடி வந்து இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ்லா அவ்ளோ புடிக்காது எப்பயாது ஒருக்க இப்ப நம்ம கல்யாண வீட்டுக்கு போறோ எதா வெக்றாங்க ஓகே அந்த டைம் அப்ப சாப்ட்டு க்றது அவ்ளோதா
நம்ம ஏ ஃப்ரெண்டு்ல்லா வந்து க்கு எவ்ளோ புடிக்கு அந்த கேக்கு சாக்லேட்ஸ்னால அப்டியே ஒரு தேன் மாரி சாப்டுவா எனக்கா ஆஹ ஒரு வாய்க்கு மேல வக்க முடியாது என்னால ஆனால அவளுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு
ஆனா ஏ பொண்ணு அதே மாரிதா அவளுக்கு இந்த கேக்கு அந்த இதெல்லா ரொம்ப புடிக்கு சாக்லேட்ஸ் எல்லா ஆனா ஏ பைய அதெல்லா அவ்ளோ சாப்ட மாட்டா அவனுக்கு இனிப்பெல்லா அவ்ளோ புடிக் காது அவனு இந்த மாதிரி ஃப்ரூட் ஸு அந்தமாரி சாப்டுவா அப்புற வந்து முறுக்கு அந்த மாரி ஐட்டம்ஸ் தா அவன் சாப்டுவா
ஆ ஆ ஆ அதுதா நா காரந்தா எனக்கு நான்வெஜ் அப்புற கார இது சாப்ட்டுருவ கேக்கு அந்த மாரி ஐட்டம்லா நா சாப்டவே மாட்ட அவ்ளோவா லவ் போது பாக்கலா அப்டி சொல்ட்
ஆமா ஆனா அது வந்து கேக்கு கூட வந்து நெறைய அந்த இதெல்லா கெமிக் கல்லா சேப்பேன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அதெல்லா ஏதாது சேப்பாங்க நீங்க செய்யும் போது
என்ன கெமிக்கல்க்கா சேப்போ
ஏதோ அந்த இது பேக்கிங் சோ அந்த இது பேக்கிங் கார்பனேட்டா பை கார்பனேட்டு அந் த இது சோடா அப்
பேக்கிங் சோடா சேப்போ பேக்கிங் பவுடர் சேப்போ மைதா சேப்போ அவ்ளோதா
அவ்ளோதானா வேற எதுவு சேக்
ஆஹ வேற எதுவு சேக்க மாட்டோ ஆஹ நம்ம நார்மல் பொருள்தா ஆனா வந்து அத நீங்க கேக்குற மாரி கெமிக்கல் ஆசிட் லிக்விட் அந்த மாரில்லா எதுவு சேக்க மாட்டோ
அப்பிடி இல்லப்பா இந்த இந்த கலரிங்க்லா சேப்பாங்க
கலரிங் சேப்பாங்கக்கா அதுலயு நல்ல நல்ல பிராண்ட் இருக் ட்ல இப்போ இந்த பிராண்டோட கலர் வந்து இவ்ளோ இவ்ளோ இருக்கும் இன்னு இன்னு வேற ஒரு பிராண்ட்ல அந்த பிராண்ட் நான்லா அந்த கலரோட கெமிக்கல் கம் ரொம்ப ரொம்ப மைல்டாதா சேப்பாங்க ரொம்பலா கலர் போட விட மாட்டாங்க இப்போ நம்ப க கண்டிப்பா பாத்தீங்கன்னா குக்கீஸ்னா ப்ரவுன் கலர்லதா இருக்கு அதுக்கு கலரே போட வேணா
ஆமா கண்டிப்பா
அது பேக் பண்ணி எடுத்தோன்னே பிஸ்கெட் மாதிரி பிரௌன் கலர்லதா வந்துரு மத்த எல்லாத்துக்குமே நம்ம கலர் போட்ற மாரிதா இருக்கும் கனர் கொஞ்சக்குமா போட்டுப்பாங்க பிராண்டு அந்த அதே மாரி வேற எதனா பிராண்ட் அந்த கலர் வாங்கி போட்டா அப்ப அந்த கேக்கோட டேஸ்ட்டே மாத்தி விட்ரு
ஓகே ஓகே ஓ அவுங்க அப்ப அந்த அதுக்குன்னு வேற தனியா வச்சிருக்காங்க அந்த பிராண்ட் போட்டாதா அந்த பிளேவர் அந்த டெக்ஷர் வருன்னு சொல்ட்
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
ஓ சேரி சேரி ஓ அததா நானும் நெனச்ச ஏன்னா இப்ப நெறைய பேர் கடையில இருந்தா வாங்குறௌ பாத்தியா இந்த ஐஸ் கேக்ஸ்லா பண்ணுவோல்ல அப்ப அதுக்கெல்லா ஏதாவது சேப்பாங்கல்ல
ஆமா பண் எனக் இன்னும் அதெல்லா சொல்லிக் கொடுக்கலக்கா ஆனா பண்ணுவாங்கதா நெனைக்கிறே
ஓகே ஓகே ஏன்னா வந்து அப்போ அதுக்கு ஏதோ போட்டதான அந்த அந்த இது இருக்கும் கோயிலல்லா இருக்காதுல்ல அதுதா கேக்குற
அதுதா அதா ரூபி எங்களுக்கு இப் ஒரு குக்கீஸு இந்த மேக்ரானு அதாது சா ப்ரௌனி
சேரி சேரி
இந்த மாரிதான் சொல்லி குடுத்தாங்க என்னன்னா மறந்துருது டிஷ் ஃபங்க்ஷன் நெறைய இருக்கிறதுனால மறந்ததுடுது நோட்தா பண்ணி வக்கணு எல்லத்தையு
ஆமா அதுக்கு நோட்ஸ்லா தருவாங்க இந்த ப்ரொப்போஷனல் எழுதி வக்கிறதுக்கு சொல்லுவாங்க உங்ககிட்ட அதெல்லா பண்றதுக்
அதாட் தருவாங்க தருவாங்க எல்லாத்துக்குமே ஒரு நோட் நோட்ஸ் குடுத்திருக்காங்க பிரிண்ட் அவுட் ஒன்னு கொடுத்துருவாங்க ஆனா நா எங்க கையால் நீங்க ஒன்னு எழுதி வச்சுக்கோங்க என்னதா உங்களுக்கு பிரண்ட்டவுஸ் இருந்தாலு அப்பதா உங்களுக்கு அத பார்க்கும் போது புரியு
ஆமா உங்களுக்கு புரியற மாதிரி ஆ ஏதாவது ஒன்னு அதுல கரை ஏதது ஆட் பண்ணி வச்சாதா உங்களுக்கு தெரியு ரொம்பனா ரொம்ப வருஷ கழிஞ்சேன்னு எப்பயோ பாக்கும் போது ஓ இததா நம்ம இப்டி எழுதிவச்சிருக்கோனு சொல்ட்டு கிளியர் ஐடியா கெடக்கறதுக்காக அப்டி சொல்லிருப்பாங்களா இருக்கூ
ஆமா அப்டிதா ஆனால அவுங்க பிரிண்ட் அவுட்டூ குடுப்பாங்க ஆனா அங்க எழுதியு வெச்சுப்போ ஒண்ணு
ஓ செரி செரி ஓகே ஓகே அ பரவாலப்போ இது நல்ல இதுதான் ஆனா இந்த மாரி எல்லா இதெல்லா கத்துக்கிறது அப்டின்னு வேற இதுப் பே பே பேக்கிங் மட்டு தானா இல்ல வேற எதாவ்து இந்த ஸ்னாக்ஸ் ஐட்டம்ஸ்லா இருக்குல அந்த மாரி ஏதாவ்து சொல் தருவாங்ளா
ஸ்நாக்ஸ்னா எந்த மாரிக்கா
வேற சாரி வேற இந்த என்ன சொல்றது இந்த பப்ஸ் அந்த இந்தமாரி அந்த ஐட்டம்ஸ்லா அது வரு ஓகே ஓகே
ஆமா
சேரி சேரி அப்பப் அப்ப பரவால்ல அப்ப பரவால்ல அது அட்லீஸ்ட் வந்து நம்ம வேறயாருக்கோ செஞ்சு நம்வீட்டுக்காச்சு செஞ்சு சாப்புலால்ல
ஆ அதுதா செரி ஓகே கேன்ட்டு சரி அப்டி சொல்ட்டு போயிட்ருக்கே பாக்லா என்ன நடக்குமோ
ம் ச அது எதோ கோஸு இ இத்தன மஷ இத்தன அந்த இ மந்த் கணுக்கு அந்த மாதிரி இருக்கா எவ்ளப்பா
ஆறு வாரங்க்கா வாரத்துல மூண் நாள் தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே
ஓ அப்டி செரி செரி ஓகே ஓகே ஒன்அவரா ஓன்டே ஃபுல்லாவா
ஆமா என் நம்பக் காலையில உள்ள போனனா நம்ளுக்கு இருந்துட்டே இருக்கு ஏன்னா ஐட்டம்ஸ் நெறையக்கா நுப்பது ஐட்டம்ஸ் கிட்ட சொல்லி தராங்க அ நம்ம பிராக்டிஸு பண்ணூ ச எல்லா ஐட்டமு நம்ப கையால் தா செய்யற மாரி இருக்கூ அவுங்க பேருக்கு இத இத போடுங்க இது இத போடுங்க அவுங்க சொ அவுங் நம்ம கண்ணால பாக்க மாட்டோ நம்ம கிட்ட குடுத்துருவாங்க எக்யூப்மெண்ட் எல்லாமே
சரி சரி ஆ
அவுங்க சொல்ல சொல்ல மெஷர்மெண்ட் நம்மதா எடுப்போ மெஷர்மெண்ட் எடுத்து நம்மதா அத இது மிக்ஸ் பண்ணுவோ லாஸ்ட்டா அது எத்னுபோய்‌ ஓவன்ல மட்டு அவுங்க வெப்பாங்க எல்லாத்தையு ஒன்னா போட்டு அவ்ளோதா நம்ம வந்தா மிக்சிங்லா நம்மதா பண்ணி குடுக் போ அதனாலவே இப்ப எப்டி இருந்தாலு ஒரு டிஷ் பண்ண உங்ளுக்கு எப்டி கால் மண்நேர ஆவாதா
ஆமா ஆமா கண்டிப்பா
அந்த மாரிதா இது நாங்கலா பண்ண ஆரம்பிச்சா இருவது நிமிஷ ஆயிடு இருபது அர அவர் ஆயிடு
ஓ அதனா அப்ப அப்ப ஓகே அப்ப பரவால்ல மு ஒன் டே ஃபுல்லா ஓ
ஆமா டென் ஓ க்ளாக் போனா சிக்ஸ் ஓ க்ளாக் அப்டி விடுவாங்க
ஆ ஓ செரி செரி அப்ப வாரத்துல மூணு க்ளாஸ் அப்டி
ஆமாக்கா ஆமா அப்டிதான் போட்டுருக்காங்க போது நூறு அஞ்சு இ போன வாரந் தா பேயிட்டு வந்தே இன்னொரு இந்த வார ஏ அஞ்சு வாரோ இன்னு அஞ்சு வாரோ போனு
இனி அஞ்சு வார போணு போனா பரல அப்ப அவுங்க சர்டிஃபிகேட்டு தந்துருவாங்கள ஒனக்கு
அ தந்துருவாங்கக்கா தந்துருவாங்க
ஏ சரி அப்ப பரவால்ல பரவால்ல நல்லா யூஸ்ஃபுல்லாதா போற பிரச்சன இல்ல அப்போ இனி கொஞ்சோ ஒரு ஒரு மாசோ ஒரு ரெண்டு மாசோ ஆனா நீயே நல்லா பேக்லா பண்ண ஆரம்பிச்
இல்லக்கா அது மட்டுல்ல அது அங்க ஒரு வாட்டி தா பண்றோ இப்ப எனக் இப்ப சமைக்வே தெரியாது பட் நா ஒரு சமையல் பண்றே ஒரு வாட்டி பண்ணோன்யே எனக்கு வராதுல்ல அத நா பண்ணிட்டே இருந்தாதான அந்த டேஸ்ட் அச்சுப் பண்ண முடியு அதே மாரிதா உ பேக்கிங்கு ஆமா இப் அதுதா இப்ப என்ட்ட அந்த ஓவன்னு பிளண்டரு இதெல்லா இல்ல இப்ப கண்டிப்பா நாங்க செய்ரதுக்கு எல்லாமே வந்து குக்கர்ல எல்லா வெக்க முடியாது ஓவன் வேணு அதா இப்ப அத ஓவன் பிளெண்டு அதா பாத்துட்ருக்கே என்ன பண்றது அப்டி சொல்லிட்டு
செரி அதுவு கரெக்டு நீ அவுங்க சொல்ற அப்டியே ஃபாலோ பண்ணா நல்லதா செரி ஓகேடா ஒரு கால் வருது நா அப்பற பேச ட்டுமா உங்கிட்ட
அ ஓகேகா அ